ஆ வணக்கம் வணக்கம் தோழா கேக்குதா
கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்கிளா
ம் என்ன பண்றீங்க ம் நல்லா இருக்கே நீங்க நீங்க என்ன பண்றீங்க ஹலோ
த்துட்டுருக்க புக்கல்லதான் பிரதர் வேல பாத்துட் டுருக்கே தோழா கேக்குதுங்களா நா பேசறது ஒங்களுக்கு
கேக் கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நா இப்பதா காலேஜி முடிச்ச
இப்பதா காலேஜி முடிச்சிங்கிளா என்ன டிபாட்மெண்ட் என்ன
பி பி காம்
பி காம் ங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே பி காம் அடுத்து சி ஏ பண்ணீர்லாம்ல இல்ல எம் காம் பண்ணலாம்ல
போலான் இருக்கம் ப்ரோ
எம் பி ஏ போலமே ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ நீங்க எந்த ஏரியா எந்த ஊரு
நா சென்னை ப்ரோ
சென்னைங்ளா சூப்பர் சூப்பர் சூப்பர் ப்ரோ செரிங்க அ செரிங்க
ம் நீங்க என்ன என்ன படிச்சிருக்கீங்க என்ன மாரி ஒர்க்கு ப்ரோ போனீங்க
நா வந்து படிச்சது வந்து பாத்தீங்ன்னா எம் ஏ படிச்சிருக்கே எம் ஏ முடிச்சு ட்டு இப்போ ஃபினாண்ஸ்ல தா வேல பாத்துக்கிட்ருக்கே
ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ம் ம்
அப்டியா ப்ரோ நல்லது ப்ரோ
ம் இப்ப எதனா வேலைக்கு போலான் இருக்கீங்களா இல்ல மேற்கொண்டு எம். காம் கரஸ்லயா இல்ல இது எம். பி. ஏ. கரஸ்லில்லைங்கிளா இல்ல ரெகுலர் பண்ற மாரிங்கிளா
கரஸ்ல போட்டு எதாச்சி கோர்ஸ் போய் கோர்ஸ் கத்துக்கலான் இருக்க ப்ரோ
ஆ சூப்பர் அது மாரி பண்ணுங்க அது மாரி பண்ணுங்க அது மாரி பண்ணுங்க வாழ்த்துக்கள்
செகண்ட் டிகிரின்றது ஒரு பேரு ப்ரோ இப்போ ஃபஸ்ட் டிகிரி முட்ச்சன்னா ஒரு படினா செகண்ட் டிகிரினா மூணாத் படிக் போலா ஸ்டெய்ட்டா அவ்ளோ தா அதோட உன்னோர் ஸ்கில்லு வெச்சா நீ ஃபஸ்ட் படிக் போலா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம் எல்லாத்துக்கு ஆவ்ரேஜா ஒரு டிகிரி கம்பல்சரி அதுக்கு மேல படிக்கிறது அவ்ங்ளோட ஒ உதவி பணம் இப்ப ஒரு சில பேர் என்னா பண்ணுவாங்க இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக் சொல்ணு ப்ரோ யு ஜி வந்ட்டு பி ஜி யு காலேஜ்லயே பண்ணுவாங்க ரெகுலர்லயே அதுக்கப்பறோ பாத் தீச்கோங்களே அதுக்கப்பறமா அவுங்க வேலைய தேடணு இதுலயே ஃபை இயர்ஸ் போயிடு அவுங்ளுக்கு அப்பறமேட்டு எதோ ஒரு வேல கெடைக்கு அந்த வேலைல நல்ல ஒரு இன்கம்மு இருக்கு அந்த இன்கம்ல
ம்
ஆ நல்ல இன்கம் அவுங்க அப்பறோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பதா யோசிப்பாங்க அடடா ரெண்டு வர்ஷத்த வேஸ்ட் பண்ணிட்டமே அந்த ஒரு ஜாபோட ஆப் பர்ச்சுனிட்டி அவ்ங்ளுக்கு முன்னாடியே கெடச்சிருக்கு ஐய்யோ மிஸ் பண்ணிட்டமே ரெண்டு வர்ஷத்த மிஸ் பண்ட்டோன் வருத்தப்படுவாங்க இது மாரியு இருக்கு அப்டிங்கிறப்ப நம்ப எது செஞ்சாலு யோஸ்ச்சு கரெக்ட்டா அது கரெக்ட்டா அது என்ன சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ஹோம் ஒர்க் மாரி பண்ணி அதுக்கப்றோ பண்ணா நல்லாருக்கு நீங்க கரெக்டா எடுத்த முடிவு சரியான் டிசிஷன் அந்த டிசிஷன நீங்க வந்து பின் ப பின்பற்றுங்க ஆ இப்ப கரஸ்ல பண்ணி கரஸ்ல போட்டு நீங்க எதாத் சைட்ல இன்னோரு கோர்ஸ் சைட்ல பண்ணிக்கிட்டே இருங்க
ஆமா ப்ரோ அதா இப்ப என்ன கோர்ஸுன் பாத்துட்டு டேட்டா அனலைஸு பத்தி பாக்கலான் இருக்கே
ஓகே ஓகே ஓகே
ம் அதுதா நெக்ஸ்ட்டு என்னன் பாத்துட்டு
ஆ ஓகே ப்ரதர் ஓகே ப்ரதர் அதுவே நல்லதுதா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க
ஆமா ப்ரோ எதாச்சி நம்பளுக் வந்து இது ப படிச்சுன்னேர்ந்தா பட்ச்சின்னே தா ப்ரோ இருக்கணு இப்பல்லா ஸ்கில்லு தா ப்ரோ நீ எதனா படி பைத்தான் ஜாவா படி இதுக்கு போலா இது ஒரு எல்லாத்தையு எல்லா இப்டியே பச்சன்னா நீ ஐடிக்கு போலா ஒன் டோ இது பச்சினா ஐடி போலா அது பச்சி னா ஐடி போலால்லா இல்லல
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
பர்ஸ்ட்லா வந்து இந்த கம்ப்யூட்டர் இதுல தா எத்ததா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எத்ததா நம்ம ஐடிபோ சொல்லுவங்க அதுல போய் வேல வரு இப்பதா அதுக்கு இன்னு ஒரு கோசே இருக்கு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த கோர்ஸ்
சோ நம்ம வந்து இப்டி இப்ப அக்கௌண்ட்ஸ் நீ அக்கௌன்ட்ஸ் எடுத்தாலும் நீ ஐ டி ல போலா
கண்டிப்பா
ம்
அதனால கொஞ்சோ யோசிச்சு சிந்தித்து செ செயல்படுங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணலா சாப்டா சாப்டடாச்சுங் ப்ரதர்
எது ப்ரோ
சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாணே காலை
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க
நா இன்னு சாப்புல ப்ரதர் இனிமேட்டு தா நா சாப்பணு
ஓ ஓ
இனிமே தா சாப்புணு நா எந்திரச்சதே லேட்டு தா ப்ரதர் நா எந்திரச்சதே எட்டு ம எட்ரைக்கு தா எந்தருச்சே இல்ல ப்ரதர் நா போணு நமக்கு லீவெல்லா கெடையாது நா ஏழு மணிக்கே போனு நேத்து கொஞ்சோ லேட்டா வந்தே த இன்னைக்கு ஒன்னு பிரச்சன
அ ஆ
இருந்தாலு ஒன்னா தேதில நம்ம வேலைக்கு போறதா நல்லது ஏன்னா மா அடுத்த நாளே வரு இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம பேர்ல கொண்டு வந்துருவாங்க அதனால இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கூட லீவ் எடுத்துக்கலா
அப்டியா ப்ரோ நேத்துதா சம்பளோ கிரெ டிட்டாச்சா
எனக்கு சேலரி கிரடிட்டு வந்து பத்தா தேதிதா ஏழுல இருந்து பத்து
ஓ
எங்களுக்கு டெபாசிட் முடிச்சாதா எங்களுக்கு சேலரி ரிலீஸ் பண்ணுவாங்க
ஆமா
ஏன்னா நம்ம தமிழ்நாட்ல பாதி பாக்குறோ
ஓ ஓகே ப்ரதர்
எல்லா இப்ப எல்லா டிஸ்டிக்லயும் பாக்க இருக்காங்க டாலுக்குன் பசங்க இருக்காங்க அவங்கள போட்டு வேல பாப்போ ஒவர்ஆல் போ ல் கிட்டத்தட்ட திருச்சி கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் இங்குட்டு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்
மதுர ராமநாதபுரோ இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சேலோ தருமபுரி அப்டியே நாமகல் இந்த லொகேஷன் எல்லாமே பாத்
அப்புறோ பெரம்பு
அங்கிட்ட அரியலூர் வரைக்கு பாக்குறோ ஆ ஆமா அப்டிங்கிறப்ப நம்ம எல்லா லொகேஷனு டெபசிட் முடிக்கணு டெபசிட் முடிச்சு அதுக்கப்றோ நம்ம ளோட இந்த மந்த்தக்கு எவ்ளோ பெர்சன்டேஜ் முடிச்சிருக்கோ என்ன பண்ணிருக்கோ அந்த டீடைல் எல்லாத்தமே அவுங்களுக்கு
பிரதர் இப்ப டீம் டீமா ஒர்க் பண்ணுவீங்கள்ல
ஆமாங்க
ஆ அந்த டீம்ல எந்த டீம் ஒர்க் நல்லா பா டெபாசிட் வாங்கிருக்கோ அவங்களுக்கு ஏதாச்சு பண்ணுவங்களா
அது மாரி எல்லா எதுவு கெடையாது டார்கெட் முடிக்கணு நம்ம நைன்டி எயிட் கம்பல்சரி ஓவரால் டிஸ்டிக் நம்ம ஓவரால் நம்ம பாக்குற ஒவ்வொரு டிஸ்டிக்ட் லையு நைன்டி எயிட் நைன்டி எயிட் நம்ம முடிச்சோம்னா அந்த கம்பனி நமக்கு அவார்ட்
ஆ
படுத்துரு சூப்பரா பண்ணிருக்காங்க
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
ஒன்னு பண்ண மாட்டங்க எது எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டாங்க நமக்கு தேவ அந்த அவார்டு
கொஞ்சோ சவுண்ட பேசுங்க ப்ரோ லைட்டா ஸ்லோவா கேக்குது
என்ன ப்ரதர் கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது ப்ரோ
அதுதா நம்ம இன்கிரிமெண்ட்டு அதிகம் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து இப்ப இன்சென்வ் எக்ஸ்டண் பண்ண குடுக்க மாட்டாங்க என்ன இன்சென்டிவோ அந்த இன்சென்டியூ தா என்ன இன்கி நமக்கு என்ன சேல அதே சேலரி பேரு தா நமக்கு என்ன இப்ப இது
ஓ ஓ
தோ வச்சு இன்னொரு பேங்க் லோன் நம்ம எனக் கேஸ் குடுங்க நான் நல்லா பாத்து தருவோ பண்ண ஃபைல் குடுங்க அப்டி நம்ம
ம் ம்
ஃபேஸ்
ப்ரோ விட்டு விட்டு கேக்குது லைட்டா கொஞ்சோ தள்ளி வரிங்களா
பாக்குறாங்கனா என்ன உங்களோட டிடெய்லு கேட்டோம்னா நேரா அந்த ஃபினான்ஸ் ல எப்டி அக்கா வருமோ தெரிஞ்சாவங்க வருவாங்க அவுங்க முலியமா நம்மளுக்கு கேப்பாங்க எப்டி பன்றாங்க என்ன ஆமா நம்ம நல்லா பண்ண பண்ணா நம்மளே தேடி பேங்க்ஸ் வரு ஆக்சிஸ் பேங்க்கு கு ஹச் டி எஃப் சி அ ஐ சி ஐ சி பேங்க்கு இவுங்க எல்லாமே நம்மல தேடி வந்து ஏஜென்சி வந்து எங்களிட்ட கேஸ் இருக்கு நீங்க பாருங்க பாத்து குடுங்க உங்க டீம் சூப்பர் டீம் ஒவ்வுனு சொல்லுவாங்க அதுக்காக தா அதுதா நமக்கு ஒவ்வொரு வருமானோ பெருகு
ஓகே ஓகே ஆமா பிரதர்
ப்ராடக்டுமே பாக்குறோ மல்டி ப்ராடக்ட் பாக்குறோ
ஓ ஓ
ம்
அவ்ளோதா பிரதர் எதச்சு ஒன்னு ம் ம் ம் ம்
நடத்துக்கிட்டீங்கன்னா
ப்ரோ இப்ப நீங்க போன்ல இருந்தே அமௌண்ட் காலேட் பண்ணுமா இல்ல நேர வீட்டுக்கு போய் அமௌண்ட் காலேட் பண்ணுமா
இல்ல ஒவ்வொரு பினான்ஸ்லயு ஒவ்வொரு மாரி ஒரு சில பினான்ஸ்ல வந்து பாத்தீங்க ஆஹ் டெலிகால்னே டீமே வச்சிருப்பாங்க டெலிகால் டீம்மே அவுங்க வந்து போன் போன் மூலிமா தா எடுப்பாங்க அப்டி இல்ல கஸ்டமர் கையில பணம் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அது இப்ப நாங்க இருக்கோ எங்களுக்கு அந்த டீம் கூப்பிட்டு சொல்லுவங்க சார் இது மாரி இந்த இடத்துல இவங்க பிக்கப் அனுப்சுருககாங்க மட்ட பிக்கப் பண்ணுங்க அப்டிம்பாங்க அதுக்கு பேரு பிக்கப் பான்ங்க அது பணத்தை பிக்கப் பண்ணா மா நம்ம அந்த பணத்தை பேமெண்ட் எடுத்து அதுக்கப்புறோ பில் போட்டு கஸ்டமர் கிட்ட குடுத்துட்டு நம்ம அந்த பணத்தை நம்ம டெபாசிட் பன்னிரணு பின்
ப்ரோ அது மாரி நிறைய கொஞ்சோ ஸ் இஷயூ ஆகுதுல இதே தா கேட்பாங்க அவங்க தர மாட்டாங்க சண்ட போடுவாங்க
இங்காரு எல்லா நேரத்துலயு சண்ட போட மாடது ஒண்ணு இல்ல இப்போ நா ஒரு கஸ்டமர் உங்களுக்கு சரிங்களா நீ என் பே நா ஏதோ ஒரு மல்டிபர்ஓ மொபைல் எடுக்கிறே நா ஒரு
ம் ம்
ஆஹ் ஒரு பய எடுக்கறே இப்ப மொபைல் எடுத்தன்னா நீங்க பணம் கலெக்ட் பண்ண வரீங்க வந்தோடன்னே என்ட சண்ட போற்றிங்க
அப்டி இல்ல பிரதர் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல
இல்ல இல்ல இல்ல ப்ரோ ஓரு நிமிஷம் நா உங்களிட்ட கேகறக்கு என்னு கேக்குறேன்னா நீங்க ஃபர்ஸ்டு டைம் என் பாலோ பண்ண வரீங்க அப்டிங்கறப்போ நீங்க வந்து எந்த என்ன கேப்பிங்க ஏன்னா ஏன் சார் இன்னு பணம் கட்டாம இருக்கீங்க ஃபர்ஸ்டு பணத்த கட்டுங்க உங்களுக்கு மூணா தேதி டியூடேட் ரெண்டாம் தேதி அஞ்சாம்ந் தேதி அந்த டியூ டேட்ட சொல்லி நீங்க கேப்பீங்க ஏண்ட கேக்குறப்போ நா என்னா சொ இந்த மாசோ கட்ட முட்ல சார் ஓரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நீங்க திரும்பி ரெண்டு நாள் கழிச்சு வருவீங்க திருப்பி நா ரெண்டு நாள் கழிச்சு வரப்போ நீங்க என்ன என்ன என்ன சொல்லுவே சார் இந்த பணம் இன்னு வரல சார் ஓர்க் இல்ல சார் வந்து தர சார் அப்டின்னு நா சொல்லுவே நீங்க சேரி நீங்க கரெக்டா ஒரு டையத்தை சொல்லுங்க சார் அப்டிங்றபோ நா ஒரு டைம் சொல்றே ஒரு இருபத்தஞ்சாம் தேதி சொல்றேன்னு அந்த இருபத்தஞ்சா தேதி நா கட்டலனா நீங்க என்ன பண்ணுவீங்க
என்ன பண்ண முடியும் உங்க மேல
சத்த போடுவீங்க எனட அப்பதா சண்ட ஸ்டார்ட் ஆகும் ஏன் சார் நான் உங்கள்ட்ட ரெண்டு டைம் மூணு டைம் வந்துட்டே இதுக்கு மேலே உங்க உங்களோட பொருளுக்கு தா பணம் கட்டனு எனக்கு பணம் கட்ட போறீங்கள எனக்கு தா குடுப்பிங்களா உங்களோட கடன் அடைய போது நீங்க கட்ட போறீங்க அதுக்கு என்ன சார் பிரச்சன பொண்ணு கேக்குறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் கடன் எனக்கு கட்ட தெரியாதா ஏன்னா மாச கடைசி ஆயிருச்சு இருப்பதஞ்சு இருபத்த ஆறு தேதியில போய் கேக்குறப்போ அவங்கள்ட்ட சண்ட போட முடியாது எதுமே பண்ண முடியாது நம்ம அமைதியா இருப்போ அவங்க சண்ட போடுவாங்க நம்மல்ட்ட கஸ்டமர் அப்டிதா கஸ்டமர் சண்ட போடுவாங்களே ஒலிஞ்சி யாருமே எந்த ஃபீல்டுலயுமே கூடாது ஒண்ணே ஒண்ணு சொல்லா யாருமே போய் சண்ட போடத போவே மாட்டாங்க பணத்த ரெக்யூர் பண்ணா போதூ பணத்த கலெக்ட் பண்ணா போதூ அப்பிட்னுதா போ ஜி இவங் போன மாரி கட்ட முடியாத சூழ்நிலைக்கி சண் போட்டு அவுங்க ஃபர்ஸ்ட்டு வார்த்தைய உட்றது கஸ்டமர்தா வார்த்தய உடுவாங்க எதுக்குடா ஏ வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்ருக்க சும்மா சும்மா பணோ வந்தா கட்ட மாட்டனா போடா அப்புட்னு அவங்க வாய வார்த்தைய விடுறப்ப இந்த பையே என்ன பண்ணுவா யார வாடா போடாங்குற அப்புன்ட்டு ஆரம்பிக்கிறதா பிரச்சன அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல வீடியோ எடுத்துக்குவாங்க
ம்
அப்புடிதா அவங்க வெளிய வந்து ஃபிளாஷ் பண்றதே ஒரு கடைன் வாங்குனா அது யாரா இருந்தாலு சரி நானு கடைன் வாங்கிருக்கே இல்லன்லா சொ சொல்ல அந்த தேதியில கட்டிட்டம் நமக்கு வட்டியு கெடையாது எந்த பிரச்சனையு கெடையாது சிபில் ஸ்கோர் அஃபெக்டாக இவங்க அந்த நேரத்துல
போ இப்போ உங்களுக்கு கடன் வாங்கணும்னா அதுக்கு இன் இன்ட்ரெஸ்ட்லா கெடையாதா
ஒரு ஒரு ஜீரோ பெர்சன்டேஜு அ ஒவ்வொரிதுக்கு ஒவ்வொரு வித்தியாசோ இருக்கு
ஓ
ஆமா தோழா நம்மளோட டைம் இதோட முடிய போகுதுன் நெனைக்கிறே தோழா
செரி ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ
தோழா
உம் செரி ஓகே ப்ரோ
நன்றி ஆ நாளைக் காலைல வந்துரு கேட்டு சொல்றே